ஹலோ கேக்குதுங்ளா தொழி
ஆஹ் கேக்குது உங்ளுக்கு நான் பேசுறது கேக்குதா
ஆஹ் கேக்குதுங் தோழி
அஹ் நல்ல நல்லத் தெளிவாக் கேக்குதா சவுண்டாக் கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ நா பேசுறது கேக்குதா
ஆஹ் ஹலோ
ஆஹ் இப்ப கேக்குதுங்க ஆஹ் எனக்கு கேக் குதுங்க நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா
கேக்குதுங்க
ஆஹ் இப்பதான் நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேக்குது ஆஹ் சொல்லுங்க எப்புடி இருக்கீங்க
நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லாருக்கோம் அப்றோம் உம் சாப்புட்டோம் நீங்க என்னப் பண்ணிட்ரிக்கிங்க சாப்ட்டீங்ளா
ஆஹ் சாப்ட்டேன் என்ன சமச்சிங்க
சொல்லுங்க
என்ன சமச்சிங்க ஆஹ்
நாங்க வந்து சாம்பாருங்க சாப்பாடு சாம்பாரு கோஸ் பொரியல் ஊர்கா அப்பறோம் வடகம் ஹலோ கேக்குதுங்ளா
ஆஹ்
ஹலோ ஹலோ நீங்க பேசுறது சரியாக கேக்கல கொஞ்சம் நல்லா ஆஹ் அலைவரிசை இருக்கிற இடத்துல வாங்க ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ இருக்கீங்ளா அக்கா இருக்கீங்ளா ஹலோ ஹலோ லைன்ல இர்க்கீங்ளா